இருக்கு தங்க
ம் கேட்குதுங்க கேட்குதுங்களா?
ஆ கேக்குதுங்க
ஆ நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
ம் நல்லா இருக்க சாப்டாச்சுங்களா?
ஆ சாப்டாச்சு நீ சாப்டாச்சீங்களா? சாப்பாடு சாம்பாரு
சாதம் சாம்பாரு
ஆமா ரசம்
வாவ் சுப்பர்
லிஸ்ட் போயிட்டே இருக்கு என்ன ஹோட்டல் ஏதாது வச்சிருகீங்களா?
இத்தன இன்னு சாப்பட மாட்ட எங்க வீட்டுல செஞ்சாங்க
சுப்பர்
உங்க வீட்ல?
சாதம் சாம்பார் தாங்க வேற எக்ஸ்ட்ரா எதும் செய்ல
நீங்க ஸ்டு ஓ ஸ்டூடன்டா நீங்க
ஏன் அப்படி கேக்குறீங்க
அது மாரிதான் இருக்கு
அய்யயோ இல்ல இல்ல இல்ல இல்ல
இல்லையா
இல்ல
நானா ஒரு கெஸ் பண்ணி சொன்னேன்
ஓ என்ன பாத்தா அவ்வளோ சின்னதா தெரியுதுனா சின்ன பைய மாதிரி தெரியுதா
உங்க வாய்ஸ் அப்டிதான் இருக்கு
ஓ சோ தேங்க்யூ ம் இல்ல இப்பதான் வீட்டுக்கு வந்தோ சாப்டலாம்ட்டு
ம்
ம் சாப்பிடணும் சரி உங்ககிட்ட பேசிட்டு சாப்டுவோம்
ம் என்ன சாப்பிட போறீங்க
அதான் சாதம் சாம்பார் தொட்டுக்க ஊருகாய் இருக்கு அப்புறம் கொஞ்சமா மிச்சர் இருக்கு
ஓ அப்புறம்
இல்ல போதும் அவ்வளோதான் சாப்பிட முடியும் சோ அது மட்டும் சாப்டா போதும்
அத்த சௌவ்த் ஆ
ம் சௌத் தாமா
சௌதா
ஆமா
சரி
எங்கேயாவது வெக்கேஷன் போயிருக்கீங்களா
வெக்கேஷன்ல்லாம் எங்கயு போனது இல்ல நீங்க போயிருக்கீங்களா
உம் நல்லா ஊர் சுத்துவோம்
உம் உம்
உம் நாங்க ஒரு நாலு பேர் ஃரெண்ட்ஸ் இருந்தாங்க
இல்ல ஹ்ம்
நல்லா ஊர் சுத்துவோம் ஊட்டி கொடைக்கானல் கோவா
ஓ
ஒரு மாரி போயி
ஜாலிதா
ம் சென்னை போயிருக்கோம் பாண்டிச்சேரி போயிருக்கோம் ஏலகிரி போயிருக்கோம் ஊட்டி போயிருக்கீங்களா உம் ஓ ஃபேமிலிய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போல ஆ
ஆ ஃண்டஸ் கூட போல வரே
ஏன் ஒர்க் இருக்குங்களா?
ஒர்க்லாம் இல்ல
ஓ ஃப்ரீயா இருப்பீங்களான்னு கேட்டோம் எங்கயோ கூப்பிடுறாங்க போல
அதெல்லாம் கூப்பிடலாம் அவங்க என் கூட பேசிட்டு இருக்காங்க
பட் ஆனா பேக்ரவுண்ட்ல எந்த சவுண்ட் உம் வர கூடாதுனு சொல்லுவாங்க அதுகாக தான் கேட்ட
ஆ ஹ
ஆ என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்களா இல்ல
உம் படிச்சுட்டுதான் இருக்கேன்
ஓ ஸ்டூடெண்டட்டா நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர் இல்ல முடிச்சாச்சு
என்ன படிச்சு முடிச்சு
மெக்கானிக் தாங்க
ஓ
உம் பட் படிச்சதுக்கும் படிச்சதுக்கும் இல்ல டிப்ளமா தான் படிச்சதுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது
ஏன் நீங்க டிப்ளமா படிச்சீங்க
என்ன பண்றது காசு இல்ல
ம்
உம் சோ நாங்க மிடில் ஃபேமிலி தான் ரொம்ப காசு பனம்லாம் இல்ல
லெவன்த்ல என்ன குரூப்பு
ஏமாந்துலலைங்களா
உம்
சிரபங்க
என்னக்கு சொல்லுங்க
சயன்ஸ் குரூப் தான்
நானும் அதுே குரூப் தா
ஆமாவா
ஆமா அந்த குரூப்புக்கு சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு
இல்ல மார்க் எடுக்காதவங்களுக்கு தான் அந்த குரூப் தருவாங்க
அப்படின்னுட்டு இல்ல நாமல டென்தல நால எவ்வளவு அப்படின்னுல இல்ல நானா விருப்பப்பட்டு வாங்கின குரூப் இது
ஆமாவா
நீங்க என்ன குரூப் கேட்டீங்க
இல்லை நான் கம்ப்யூட்டர் கேட்டோம்
ம்
மேக்ஸ் கேட்டும் பட் ஆனா மார்க் கம்மியா இருந்துச்சு அது அதுக்காக வந்து த்ரீ டு்வெண்ட்டி செவன் தான் டென்த் மார்க்கு
ஆ என்னோட த்ரீ ஹண்ட்ரட்
த்ரீ ஹண்டரட்
ம்
உங்கள விட நான் சீனியரிட்டி தான்
ஆமா எனக்கு நானே எனக்கு கேட்டோனே குடுத்துட்டாங்க அந்த ஸ்கூல்லேயே படிச்சனால
சூப்பர் சூப்
எங்க ஸ்கூல்ல வந்து எப்டினா இப்போ எங்களுக்கு தேவையான குரூப் குடுத் து மிச்ச இருக்க குரூப் தான் புதுசா வரவங்களுக்கு அப்படி
ம் அம்மா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்க
அப்பா வெல்டர் அம்மா வந்து ஒர்க்கு
ஹவுஸ் ஒய்ஃப் தாங்களா
இல்ல அம்மா ஒர்க் பண்றாங்க
என்ன வர்க்
கம்பெனிக்கு போறாங்க
ஒ இன்ட்ரெஸ்ட் என்ன ஒர்க் பண்றாங்க அதான் கம்பெனி தான் என்ன மாதிரி
இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்கறது இருக்குல்ல எங்க கம்பெனியில
ஓ அக்கவுன்ஸங்களா ம் அப்படின்னா நீங்க ரிச்ச ஃபேமிலி தான்
ஐயோ ரிச்லா இல்ல நானும்ங்க மாரி கஷ்டம்
ஆமாங்களா
ஆமாங்க
உம் இல்ல நான் ஏதோ சின்ன குழந்தைகிட்ட போன் தட்டாங்களது அப்டின்னு நெனச்ச அந்த உண்மையிலயே அவ்ளோ இல்ல அவ்ளோ மென்மைய இருக்கு உங்க வாய்ஸ் அதுக்காகதா சொன்னே
ஓ நா நீங்க பேசறதே எனக்கு சிரிப்பா வருது
ஒருவேள பேசும்போதே காமெடியா தெரியுதோ இல்ல உண்மையிலயே நீங்க பேசுறீங்களா இல்ல பாடுறீங்களான்னு தெர்ல அவ்ளோ அந்தளவுக்கு கண்
நா பேசிட்டுதா இருக்கே
ஏன்ன பாடுற மாரியே இருக்கா
உம் பாடலல்லா இல்ல நா பேசிட்டு தா இருக்கேன்
ஓகே ஓகே ஓகே அப்புற அப்பா வெல்டர்னாக்க இந்த ஏதாது கம்பனில ஒர்க் பண்றாருங்கள இல்ல
ஆஹ் கம்பெனில இல்ல இல்ல கம்பெனில ஒர்க் பண்றாங்க நீங்க வெல்டர்ரா
அய்யயோ இந்த கிரானைட் கல்லு இருக்கு இல்லையா
ஆமா
கிரானைட் கேள்வி போட்டிருக்கீங்களா? டைல்ஸ் வர்ற மாரி கிரானேட்டு கிரானேட்டு கிரானேட்டு ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன் அந்த சேல்ஸ்சு
ம்
ம் கம் அதுவு ஃபேக்ட்ரி
சொந்தமா வெச்சிருக்கீங்களா?
இல்ல இல்ல சொந்தமாலா இல்லமா அவ்ளோ வசதி இல்லையே நா தான் சொல்லிட்டேனே உம்
போறீங்க
ம் ம் தோச சாப்பட இதான் காம் இதான் க ஃபோர் மெம்பர்ஸ் ஒன் சிஸ்டர்
ஆ
போர் பிரதர்ஸ் நான் தான் எல்லோரும் லாஸ்ட்
ஓ அவங்களுக்குல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு
ம் மேரேஜ் ஆயிடுச்சு
ம்
சோ எனக்கும் ஆயிடுச்சு ஒரே ஒரு டைம் ஆயிடுச்சு
ஆ அது என்ன ஒரே ஒரு டைம் லைஃப்ல ஒரு வாட்டி தான் எல்லாத்துக்கும் ஆகும்
இல்ல அதத்தான நானும் சொன்னேன் ஒன் டைம் ஆயிடுச்சு உம்
அப்படி சொல்ல கூடாது ஒரு வயற ஜாயி வச்சு அப்படின்னு சொல்லனும்
ம் இல்ல தெரிஞ்சோ தெரியாமாலோ ஒரு முறை பண்ணிட்டோ மறுபடியு சான்ஸ் கிடைச்சா பண்ண மாட்டோம்
எல்லாத்துக்கு லைஃப்ல ஒரு சான்ஸ் தான் அப்புறம் உங்க உங்களுக்கு குழந்தைங்க
ம் ரெண்டு பசங்க இருக்காங்க
ஆ ரெண்டு பசங்க
அம்மா ரெண்டும் ம் படிக்கிறாங்க
என்ன படிக்கிறாங்க?
தெரியூர் பாத்தீங்கன்னா எய்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு
ஆ
சின்னவரு பா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு உம் உம் பட் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிட்டோ எது என்ஜ உம் சுச்சுவேஷன் எல்லாம் எனக்கு பேரண்ட்ஸ் இல்ல
ஹ
ம்
லவ் மேரேஜ்
உம் உங்களுக்குதான் தெரியும்ல பேரன்ட்ஸ் இல்லனா அண்ணாவா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி அதோட கஷ்டம் வேற மாதிரி இருக்கும்
ஆமா
உம் நமக்குன்னு ஒருத்தர் இருந்தாக்க நம்மள பாத்துக்கா ஒருத்த இருப்பாங்களையா நமக்காக யோசிக்க ஒருத்தருப்பாங்க
ஆமா
ஆஹ் நம்மள கைட் பண்ண கொடுத்துருப்பாங்க
உம்வரட கலர்
ப்ளூ
ப்ளூவா
ஆமா ஃபுட்டு் பாத்தீங்கான எனக்கு எனக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கு அப்புறமா தக்காளி சாத பிடிக்கு
ஆனி மாஸ்ல
அனிமல்ஸ்ல உம் ரொம்ப புடிச்சது சொல்ட்டுங்ளா
உம் ரொம்ப லைக் பண்றது
ரொம்ப லைக் பண்றது எனக்கு கிளி பிடிக்கு
உம்
உம் உங்களுக்கு என்ன பிடிக்கு
எனக்கு அனிமல்ஸ்லிங் பாத்தீங்கன்னா டாக் பிடிக்கு மயில் உம் மயில் எல்லாமே பிடிக்கு ரொம்ப லைக் பண்றது பீகாக்கு லவ் பேட்ஸ் அந்த மாரி
இல்ல ஏனாக்கா இல்ல இல்ல கிழினாக்க வீட்ல வச்சு வளக் வளர்கலாம்
உம்
உம் நம்ம கூட கொஞ்சோ பாசமா இருக்கு நீங்க சொன்ன மாரி செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாக் ரொம்ப ரொம்ப புடிச்சது டாகு
ஆமா ரொம்ப புடிச்சது டாகு மயிலு
இது என்ன ரீசன் எனக்கு மனுஷங்களுக்கு அப்பறோ நம்பள மனுஷங்களுக்கு கூட அப்பறந்தான் ரொம்ப புடிச்சிச்சுன்னா நெறைய ஆமா ரொம்ப நேசிக்கு நம்மல நம்ம சொல்றதெல்லா செய்யு எப்படின்னாக்கா நன்றி மறக்காத ஒரு ஜீவன்னாக்க டாக்
மழவருதா அங்கெல்லா
இல்ல எங்க ஊர்ல மழ இல்ல
ஓ இல்ல மழ பேயற மாரி இருக்கு
இங்கயு மேகமூட்டமா இருக்கு
கிளைமேட் நல்லா இருக்கு சில்லுன்னு எங்களுக்கு புடிக்குமா சில்லனு இருந்தா பிடிக்குமா சூடா இருந்தா புடிக்குமா
இல்ல சில்லுன் இருந்தா பிடிக்கு பட் ஆனாக்கு இப்ப நம்ம அத அனுபவிக்கிற சுச்சுவேஷன்ல இல்ல எனக் எனக்கு இந்த சயின்ஸ் பிரச்சன இருக்கு டஸ்டலர்ஜி நால சும்மா ஐஸ் ஐஸ்க்ரீம் சாப்ட மாட்டே கூலிங்கா வாட்டர் குடிக்க மாட்டே எல்லாமே நார்மல் வார்மா தா இருக்கு
அ இயற்கைய நேசிக்க மாட்டிங்க
ஐயோ ரொம்ப நேசிப்பே இயற்கைய யாருக்கு பிடிக்காது கடவுள் படைச்ச துல மிகப்பெரிய ஆச்சரியமான விஷய இயற்கை தா
வளக்குறீங்களா எந்மாச்சு வீட்ல
இருந்துச்சு அக்கா வீட்டுக்கு தேவண்ட்டு எடுத்துட்டு போய் விட்டுட்டே
உங்க ஃவைப் ஹவுஸ் ஃவைப்பா
உம் ஹவுசே தா
ஓகே
ஆ இப்ப என்ன படிக்கிறீங்க
இப்போ நா காலேஜ் படிச்சுட்டு இருக்கே
முடிச்சாச்சு பா
இல்ல ஃபஸ்ட் இயர்
ஐயோ
ஃபஸ்ட் இயர்
நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க
ஆமா ஜாலியா இருக்கு என்ன இருந்தாலு ஸ்கூல்ல ம் ஓபன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டனே காலேஜ் போய்ட்டு வந்ட்டே ஒரு மணிக்கு முடிஞ்சிருச்சு
இவ்ளோ சீக்கிரமாவா
உம் ஒரு மணி முடிஞ்ச உடனே ரெண்டு மணி வந்திர வேண்டிதா என்ன பண்றது பக்கந்தா ஆ ஆ பக்கமே தா
உம் குடுத்து வச்சவங்க
அப்பதா ஜாலியா இருக்கு
உம்
தூரமா அதெல்லா போனு அய்யோ கஷ்டோ பஸ் தொத்திட்டு வரணு அலைச்சல் டென்சன் கோபோ
நாங்களாம் போனா ஒரு பிஃப் ட்ரஸ் பண்ணுவோ நாங்க போயிட்டு இருக்கோல பிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அத சொன்னா தெரியுமா
ஆ சொல்லுங்க
கே ஐ டி பாலிடெக்னிக்
கேள்விப்பட்ருக்கே
கேள்விப்பட்றிக்கீங்களா உங்களுக்கு பக்கமா இருக்குமா தூரமா இருக்குமா
தூரமா இருக்கு
ரொம்ப தூரமா கொஞ்ச தூரமா
ரொம்ப தூரந் தா
ஓ மை காட்
நீ யார்
இல்ல இல்ல அப்டின்னா பார்க்கவே உங்கள முடியாது அதுக்கு சொன்னே இல்லல்ல தூரமாவே இருப்போ அப்பதா எப்டி சொல்றது
அப்பதா